ஹலோ ச கேக்குதுங்களா ஆஹ் ஹலோ ஆ‌ ஆ கேக்குது கேக்குதுங்க. உங்களுக்கு கேக்குதுங்களா? இல்லைங்க இனிமேதா. இப்ப தாங்க டிஃபன் செஞ்சிரு க்கோ அடுப்பு மேல இட்லி இட்லிக்கி ஊத்தி வச் ட்டு வந்திருக்கே சட்னி கொழந்தைங்க வந்து பொட்டுக்கடல சட்னி வேணுங்களா
சமையல்லா நீங்கதா பண்ணுவீங்களா சிஸ்டர்?
ஆமாங்க நாந்தா செய்யணு பேம்லிக்கே. எங்க வீட்ல மொத்தோ நாங்க அஞ்சு பேர் இருக்கோ அதனால நாந்தாங் சார் ஃபேம்லி செய்யணு
ஓகே ஓகே ஓகே
பாப்பா கூட கொஞ்ச ஹெல்ப் பண்ணுவா.
ஆ ஓகே ஓகே சிஸ் டர்
அதனால வந் து இப்பதாங்க சேரின் சொ இப்பதா டிஃபன் செ டிஃபன் சார் இட்லி இட்லி. இட்லி ஊத்தி வச்சிருக்கோ. அதுதா பாக்க கொழந்தைங்களுக்கு சட்னி வேணுங்களா
ம் சட்னி சட்னி எப்டி சிஸ்டர் செய்றது ஒரு சின் ன ஒரு கேள்வி எனக்கு
அப்டிங்ன்டா கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பாங்க கண்டிப்பா அதாவது எப்டி சொல்றதுனாக்கா ஆ எங்க வீட்ல வந்து அதிகமா வந்து கொழந்தைங்க விரும்புறது வந்து என்னனாக்கா வேர்கடல சட் னிதா அதிகமா விரும்புவாங்க.
ஆ ஓகே ஓகே சிஸ்டர்
லா அதுக்கு வந்து என்ன பண்ணுவங்கன்னா நாங்க வேர்க்கடல இப்படி சொல்றது ரொம்ப இதுவு இல்லாம ஒரு மீடியமா வருத்த எடுத்துக்குவோ வறுத்து எடுத்துக்கிட்டு அது பந்து மேல இருக்கற தோல் அதெல்லாமே வந்து நீக்கிடுவோ நீக்கிட்டு அது அ அது முன்னாடி என்ன பண்ணுவோ அது ஆற வெச்சுடுவோ கொஞ்ஜ நேர ஆரவக்கத்துக்கு முன்னாடி ஹ ஒரு சின்ன துண்டு இஞ்சி அப்றமா பல் பூண்டு ஒரு அஞ்சு ஆறு எடுத்துப்போ எவ்ளோ செய்வோ நம்ம டிஃபெனுக்கு எவ்ளோ வேணுமோ அவ்ளோ தவுந்தமாரி அப்ப அட்லிஸ்ட் ஒர் சும்மா எனக் ஒர் ஹாப் கேஜி வேர்கல்ல அதுக் எவ்ளோ இஞ்சி போட்ணு ஹாப் கேஜி நீங்க என்ன அது என்ன பண்ண போறீங்க ஏதாது பங்ஷனா செய்ய போறீங்க
ஓ சும்மா அது கொஞ்ஜோ போட்டாலே அதிகமாவுது எனக்கு தெரில சிஸ்டர் நா இதுவெரிக்கு செஞ்சதுல அதனாலதா கேக்கறே
இருங்க இருங்க அத சொல்றே அதாவது இப்ப ஒரு நூறு க்ராம் வேர்கடல எடுத்துக்குறீங்க ஒரு கால் கேஜி எடுத் டுகிறீங்க அப்டினாக்கா ஆ எப்டி எதனா ஒரு ஆ ஒரு பெரிய துண்டு இஞ்சி ஒரு மீடியம் சைஸ்ல எடுத்துக்கணு ரொம்ப பெருசா எடுத்தனா கூட அது ஸ்மெல் அந்த இஞ்சியோட ஸ்மெல் வந்து காட்டி குடுக்கு கரெக்டா அது ஓகேங்களா அதனால ஒரு மீடியம் சைஸ் ஒரு எப்டி சொல்லதுனா ஒரு ஒரு உருண்ட புளி எடுப்போ அந்த அளவுக்கு எடுத்துக்குனு இஞ்சி வந்து அப்றமா சீரகோ சீரக தாளிக்கும் போ போது சீரகம் ஏட் பண்ணிகனு ஓகேங்களா அதுக்கப்பறமா வந்து தாளிப்பு போட்ற துக்கு முன்னாடி அ செட்னில என்னன்ன அரெக்கதுன்னு சொல்லிர்ரனே கொஞ்சூண்டு தூள் உப்பு இல்லனா க சால்ட் கல்லுப்பு போட்டுகங்க அப்றமா இஞ்சி கொஞ்ஜொ வேர்கட்ல ஆம ஆமா வறுத்து எடுத்து வெச்சுட்டு இஞ்சி பல் பூண்டு காஞ்ச மெளகா அப்டி இல்ல அப்டினா கா உங்களுக் பச்ச மெளகா கெடச்சா கூட நீங்க அதுல ஏட் பண்ணிக்கலா ஓகேங்களா அ அதுல ஏட் பண்ணி ல அப்றமா வந்து கொஞ்சுண்டு புளி ஒரு மீடியம் சைஸ் புளி எடுத்துக்கலா ரொம்ப போடக்கூடாது ஒரு கொட்ட அந்த புளியங் கொட்டனு சொல்லுவாங்கள அந் அந்த அளவுக்கு புளி எடுத்துக்கனு அதுல
ஓகே ஓகே சிஸ்டர்
கத்துகிட்டு சால்ட் ஏட் பண்ணிட்டு அரச்சிக்கங்க ஓகேங்களா அரச்சிட்டு அதுக்கப்றமா தாலிப் போடும் போது கருவேப்புல கூட ஏட் பண்ணிக்லா அரைக்கிறதுக்கு கருவேப்ல லைட்டா கொத்தமல்லி அரைக் க்கு மோதயூ
ஹலோ ஹலோ
சர் கேக்குதுங்களா சர் கேக்குதுங்களா டீங்களா நா பேசிட்டு தா இருக்கே ஓகேங்களா அப்பறமா எண்ணெ தாளிப்பு போட்டுட்டு கடுகு போட்டுட்டு கால் டீஸ்பூன் சீரகம் போட்டு அ இது பண்ணிட்டு அதுக்கப்பறமா கருவேப்பல ஏட் பண்ணிக்கிங்க அதுக்கப்பறமா சட்னி மிக்ஸ் பண்ணிட் டு கடைசியா கொத்தமல்லித்தல தூவி உட்டீங்கன்னா நல்லா இருக்கு சட்னி ஓகேங்களா ஒரு நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்க வர மெளகா சொல்லுவாங்க மிளகு சீரக இல்லங்க அதாவது சீரு ஓ ஆ சீரக வந்து தாலிப்பு போடும் போது ஆ
ம் அத
இல்லிங்க இல்லிங்க தாளிக்கிறது இல்லங்க ஏ அ அது வந்து தாளிப்பு போடுறதுக்கு வந்து நா அரைக்கிறதுக்கு சொல்லிட்றே அரைக்கிறது வந்து என்னன்ன தெரியுமா அரைக்கிறீங்க தேங்கா ஏட் பண்ணீங்கன்னா கூட நல்லா இருக்கு உங்களுக்கு வேர்கல்ல கூட தேங்கா கொஞ்ச ஏட் பண்ணிங்ன்னா
ம் ம் ம் ஓகே ஓகே
ம் தேங்க கொஞ்ச அதா இஞ்சி வர மிளகா அதா காஞ்ச மிளகான்னு சொல்லுவாங்க அது இல்லன்னாக்கா பச்சை மிளகா ஏட் பண்ணிக்லா நீங்க
ஓ அதெல்லா அப்டியே இந்த கல்லக்கா கல்லக்கா கொட்ட கூட போட்டு இந்த தேங்கா தேங்கா தேங்கா இஞ்சி இந்த சீரக அத எல்லா போட்டு மிக்சில அரச்சிணும்மா சிஸ்டர்
போட்டுக் ங்க சீரகம் வந்து தாளிக் மபோது போட்டுக்குங்க அது நல்லா இருக்கு அதுல போட்டு அரைக்கக் கூடாது புரியுதுங்ளா ஓகே ஓகே ஆ கொத்தமல்லியு புதினாவு ஆட் பண்ணிங்கன்னா இன்னு நல்லாருக்கு டேஸ்டாருக்கும் ஓகேங்ளா பஸ்ட் எல்லா அரிச்சிட்டு அதுக்கு அப்பறமாதா எண்ணய் ஊத்தி ஆமாங்க கடுகு போட்டு ஆமாங்க ஆ கடுகு போட்டு ஒரு கால் டீஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கங்க ஆட் பண்ணிட்டு அப்புறமா கருவேப் ப்ல போட்டு அதுக்கப்புறமா நீங்க அரைச்சு வச்சிருக்கீங்க இல்லைங்களா
ஆ
ஆ சட்னி அத ஆட் பண்ணிட்டு கடைசியா இறக்க மோ ஆஃப் பண்ணிடுங்க அப்ப என்ன பண்ணுங்க கொத்தமல்லித்தழ இருக்கு இலைங்களா அது மேல் அப்படியே தூவி தொடுங்க மல்லித்தழன்னு சொல்லுவாங்க ஓகே ஆ அத ஆட் பண்ணீங்கனா ஆ எப்படின்னாக்கா அதுவந்து எதுதெக்கு தெரிமா யூஸ் காகு இட்லி தோச சாப்டலா அப்புறமா வந்து ராகி மாவுல களி செஞ்சு சாப்டலா எங்க ஊர் சைடுல்லா அது அதிகமா சாப்டுவோ எங்க வீட்டுல
ஒரு நாளைக்கு நா ட்ரை பண்ணி பாக்றே சிஸ்டர் கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க எனக்கோ சமயல் செய்யணு ஆச சிஸ்டர் ஆனா நா செஞ்சத என்னாலே சாப்ட முடியல அது ஃபஷ்சுடுல அப்புடி தாங்க இருக்கு போக போக அது உங்களுக் கிர இட ஓகேங்களா என்ன எடுத்தோடு இல்ல யாருமே வந்து என்னால கரெக்டா செய்ய முடியு யாரு செய்ய முடியாது சொதப்பு அதுக்கப்புற இருக்க இருக்க உங்களுக்கு அது இதாயிடு ஓகேங்களா
நானு நானு நெறய ட்ரை பண்ணிக்கே சிஸ்டர் செஞ்சுட்டு பாத்தீங்கன்னா நான் செஞ்சது
முயற்ச பண்ணது தப்பே இல்லைங்க ஓகேங்களா முயற்சி பண்ணுங்க தப்பு கெடையாது ஒரு டைம் ரெண்ட் டைம் ப்ல பாத்து தா நா பண்ணே ஓ
டியூடுப்ல பாத்து இந்த ஏதாவ
அதாவது எப்பிதாவது
ஸ்வீட்டு மாரி அது
ம் ம்
ம் ராகி மாவுலதா செய்து ஆஹா ராகி மாவு இல்ல சாவி இது க் கோதும் மாவுல செய்றது ஸ்வீட் மாரி அது பால்கோவா மாரி
பால்
ஆ பால்கோவா மாரி அது பா செஞ்சு ஒரு நாள் இது
அது அப்டி சு ம் ம் நாங்க கோதும் மாவுல வ ந்து சப்பாத்தி செய்வோ அப்புறமா அதுல வந்து எப்டி சொல்றது போண்டா செய் கொழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸ் செஞ்சு குடுப்போ ஸ்வீட் ஆனா அது ஸ்வீட் ஆட் பண்ணுவோ. அதாவ்து நாட்டுச் சக்கர அப்டி இல்லன்னா வெல்லம் சொல்லுவோ வெல்லம் இன்னு நல்லாருக்கு ஒடம்புக்கு கொழந்தைங்களுக்கு இரும்பு சத்து இல்லைங்களா? நமக்கே கூட அது இரும்பு சத்துக்காக அது ஆட் பண்ணுவோ அப்றோ வாழ ப்றோ அது ஆட் பண்ணுவோ அதெல்லா ஆட் பண்ணி அ குட்டி குட்டிசா போண்டா எண்ணெயில போட்டு எடுத்து கொழந்தைங்களுக்கு குடுப்போ நாங்க.
ம் ஓகே ஓகே சிஸ்டர்.
கோதும் மாவுல செய்லா மைதா மாவுல செய்லா அந்த மாரி நாங்க கொழந்தைங்களுக்கு எப்பயாது ஒரு டைம் இப்ப கொழந்தைங்க கேட்ருக்காங்க ரொம்ப நாள் ஆயிட்ச்சு அவுங்களுக்கு அதெல்லா செஞ்சு குடுத் து இப்ப அவங்களுக்கு வந்து குலோப் ஜாமூன் செஞ்சு குடுங்க மம்மி அப்டின்னு கேட்ருக்காங்க. அதுக்குதா அவுங்களுக்கு பிரெட்டு ஆ அதுக்குதா சார் பிரெட் வாங்கினு வர சொல்ட்டு சொல்லிருக்கே. வாங்கினு வந்து குடுத்தாங்கனாதா தான் செய்யணு.
பிரெட்டுலயா சிஸ்டர்? பிரெட்ல எப்டி சிஸ்டர் குலோப்ஜாமு?
பிரெட்ல செய்லாங்ளே.
இப்ப குலோப்ஜாமு மிக்ஸ்னுனே ஒரு பவுட்ரு ஒன்னு வர்து இல்லைங்களா?
வருதுங்க நாங்க அதெல்லா யூஸ் பண்றது இல்ல. நாங்க வந்து தனியா இதுலதா பிரெட்டுலதா செய்வோ.
ம் ம்
பிரெட்டு் ம் பாலு ரெண்டுத்தையு ஆட் பண்ணுவோ கொஞ்சூண்டு ஆ எப்டி ஸ்வீட் செய்றதுனால லைட்டா ஒரு சிட்டிக உப்பு போடுவோ.
ஓகே ஓகே சிஸ்டர்.
சுப்போ சப்பாத்தி மாவு எப்டி பெசஞ்சு வச்சுக்குவமோ அந்த மாரி பெசஞ்சு வச்சு
ஓ அந்த பிரட்டவே வந்து அப்டியே பொடி பண்ணி அது கூட
ஆ ஆமாங்க ஆமாங்க ஆமங்க அது சுத்தூறு இருக்கறதல்ல கட் பண்ணி எடுத்துடுவோ கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்பறமா தா அத நாங்க இது பண்ணுவோ பெசஞ்சு பால் ஊத்தி பால் கொஞ்ச கொஞ்சமா ஏட் பண்ணணு கொஞ்சம் கொஞ்சமா ஏட் பண்ணி ஒரு சப்பாத்தி மாவு
பதத்துக்கு
புது எனது ஆ ம் பெசஞ்சி குட்டி குட்டசா உருண்ட புடிச்சி அப்ற எண்ணெ காய வச்சு அதுல போட்டு எடுத்து தனியாக பாவு சக்கர அப்பறமா ஏலக்கா குங்குமப்பூ இதெல்லா போட்டு ஆ இது பண்ணுவோ நாங்க அத பாவ காய்ச்சு அதுக்கப் ப்ப இத எடுத்து அதுல இது பண்ணிடுவோ
நல்லா இருக்குமா சிஸ்டர் இப்பதா ட்ரை பண்ணி பாக்கற உண்மையாவ இது இது ஈஸியான ஒரு மெனு தா நெனைக்கற நீங்க சொல்றது
கண்டிப்பா நாங்க அது வந்து இப்ப ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஆமாங் ஆமாங் சார் உண்மையா ரொம்ப நல்லா இருக்குங் சார் ஒரு அது வந்து கண்டிப்பா கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க நல்லா இருக் இருக்கு அது அதாவது இப்போ மிக்சர் சொன்னீங்களயா க்லோப்ஜாம் மிக்சர் அதுன கூட வந்து டூ த்ரீ ஃபோர் ஹவர்ஸ் ஆகுது அது அது வந்து அந்த இதுல ஜீரால இது பண்றதுக்கு ஆனா இது அப்டி இல்ல ஆமாங்க இதுல வந்து இதெல்லா அப்டி கெடையாது இதலா வந்து ஒன்னர்னாவே கொஞ்ச பாதி இதாயிடு சாப்பறதுக்கு நல்லா இருக்கு
ஒ ஓ ஓகே ஓகே சிஸ்டர்
ஒகே னு ப்ப ட்ரை பண்ணி பாருங்க ஒரு நாளைக்கு
என்னா சிஸ்டர் புரில
ட்ரை பண்ணுங்கவுங் ஒரு நாளைக்கு நீங்க அப்டீன் சொன்ன ஓகே சார் ஓகே சார் ரொம்ப தேங்க்யூ இவலோ நர எங்கூட பேசதுக்கு அப்பறமா கால் பண்ணுங்க ஒகே ஒகேங்க